ஹலோ தோழி நல்லாருக்கீங்களா தோழி
ஹலோ தோழி கேக்குதுங்களா ஹலோ கேக்குதா தோழி ஹலோ
கேக்குது தோழி எனக்கு
ஆ சொல்லுங்க தோழி இப்பதா கேக்குது தோழி ஆ சொல்லுங்க தோழி என்ன பண்றீங்க தோழி நீங்க இப்பதா தோழி சாதத்த வெடிச்சுட்டு வந்தே தோழி நீங்க
நானும் சும்மாதா தோழி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்குறே
ஆ சேர் ரி தோழி என்ன தோழி சமையல் இன்னிக்கீ இன்னிக்கீ வத்த கொழம்பு தோழி நீங்க
ஓ நா இன்னு யோசிக்கவே இல்ல தோழி என்ன செய்யறதுனே கன்ஃப்யூஷனா இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா நானு வத்த கொழம்பே செய்வே தோழி எப்டினு சொன்னீங்கன்னா
அப்டியா தோழி அதுக்கு அந்த சுண்டக்கானு சொல்வாங்களே தோழி அது வா வாங்கிகணு தோழி இல்லன்னா மரம் இருந்தா அதுல இருந்து பிர்ச்சுக்கலா தெரியுல்ல தோழி அந்த சுண்டக்கா உங்களுக்கு
ஆ தெரியும் தோழி கடைங்கள்ல கூட காய வச்சு இருப்பா
காய வெச்சு விப்பாங்க தோழி நா அங்க ஃப்ரெஷ்ஷாவே இங்க வாய்ங்குறது தோழி அப்டியே விக்கிறாங்க அது அது வந்து அதன் அந்த காய்கள வந்து நெசிக்கெணு தோழி நல்லா கல்லு வெச்சி
ஏ தோழி முழுசா அப்டியே போட கூடாதுங்களா
ஆ தோழி அது வந்து ஓ எதும் வேவாது அது ஒரு மாரிருக்கும் அது நெசுக்குனாதா அந்த அந்த எசன்ஸ் எல்லா அதுல எறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டு குடுக்கு தோழி அதுல அது நல்லா நசுக்கி ஒரு கிண்ணத்துல வச்சுக்கிங்க தோழி கொஞ்சோ வந்து நீங்க என்னப் பண்றீங்கன்னா பஸ்ட்டு வெங்காயோ கொஞ்சோ எடுத்துக்கங்க எத்தன ஒரு மூணு எடுத்துக்கங்க போதும் கொஞ்சோ தக்காளி ஒரு ரெண்டு எடுத்துக்கங்க அப்பறமா கொஞ்சோ புளி ஊற வெச்சிடுங்க
ம்
ஆ அப்பறமா நம்ம என்ன பண்ணனா அதுக்கு எண்ண கடுகு அப்பறமா கொஞ்சோ வெந்தயோ சேக்கணு தோழி அதுல கடுக் கென்ன போட்டு ம் ஆமா ஆமா தோழி தாளிப்புல கொஞ்சோ வெந்தயோ போட்டுக்கணு அதுதா அந்த டேஸ்ட்டே வரும் தோழி அதுல வெண்ணையு போட்டுட்டு ஆ கறிவேப்பில போட்டுட்டு இந்த வெங்காயோ தக்காளி நல்லா போட்டு வதக்கிட்டு அப்பறமா தேவையான அளவு உப்பு மிளகாத்தூளு அப்பறமா இந்த சுண்டக்காவ போட்டு நல்லா களறிட்டு
ம்
நல்லா அது கொதிவு கொஞ்சோ நல்லா அது வெந்த மாதிரி லைட்டா இருந்துச்சின்னா அப்ப புளி தண்ணி ஊத் த்தி கொதி வர சொல்ல நல்லா அப்ப எறக்கிட்டோனா கொஞ்சோ கொத்தமல்லி போட்டு நல்லாருக்கும் தோழி
ஓ சூப்பர் தோழி நல்லாருக்கு அந்த காய் வெந்தது தெரியுமா தோழி ஏன்னா அது கொஞ்சோ ரஃப்பாருக்கு
கொந் தோழி அப்டிதா இருக்கு அதனா எடுத்து ஒரு காய் பாத் பாத்தீங்ன்னா உங்ளுக்கு தெரியு அது வெந்துட் இருந்ச்சின்னா அது இந்து சீட்ஸ தா அந்த உள்ள நறைய அந்த விதைகள் நறைய இருக்கு அதுனா ஆ அதுன் அப்படியே நல்லாதா இருக்குன்தோழி அது ரொம்ப அவ்ளவ்லா அ சாப்ட்டாலு அந்த கசப்பு தெரியாது
சுண்டக்கா ரொம்ப ஒடம்புக்கு நல்லதுன் சொல்வாங்க
ஆ ஆமா தோழி அது நம்ப சூடு வந்து குறைக்குண்வாங்க ஆ சுகர் கூட நல்லத்தா தோழி நம்ப கூட சாப்புலா தோழி அது ஹலோ கேக்குதா தோழி ஹலோ அலோ ஹலோ தோழி அலோ ஹலோ கேக்குதா தோழி ஹலோ